ஓ
எங்கடா இருகுர
இங்கதா வீட்டாண்ட என்னா ஆச்சு நீ எங்க இருக்கற
இங்க ஸ்கூல் ஆண்ட
ம் யார் யார் இருக்டிங்க என்ன யார் யார் இருக்கறீங்கா
நானு உங்க உயிர் மாமா
ஆ ஆ
எல்லாரு இருக்கறோ சேரி என்னா பிளாஸ்டிக் பால் ஆட வர மாட்றா
எங்க எனக்கு தெரியவே தெரியாது டா டேய்
டேய் கட்டி ஒரு ஒரு மூணு நாலு நாள் ஆவுது
ஆ ஆ வர வர
அதுதா ஆடிங்கிறானுங்கோ அதனாலதா இவுங்க லோகேசு அவலா வருவா பாத்த அவனு வர க இல்லா
யாருக்குமே தெரியாதுடா
ஆ நான்ஜோ வேற வந்த பாடு இல்ல நான்ஜோ வேற எங்கதா போனான் தெர்ல கால்ல வருவா கால்ல வர காணோ என்னா நேத்து காலேஜ் போனியா
ஆ போயிட்டு தா வந்த
ஆல்லே கானோமே
ஆ
ஆலே கான்மேடான்ன
சும்மாதா வெருப்பாந்தது இப்ப எப்டி இங்க ஏந்து வந்த
ம்
ஆ அவுல்தா உகான்ட்ருக்க இப்ப வெளிய சும்மாதா
சீக்கிரமா போயிட்டு வந்துருவீங்களா
எங்க
காலேஜியா
ஆ அதே டைம் தாண்டா எப்பமே வர டைம் தாண்டா ஒரு நாள் ரெண்டு நாள் சீக்கிரமா வந்துருவ இல்ல ஒரு ஒரு நாள் லேட்டா வருவ
இப்போ காலேஜில வேல்யூ இருக்குது
எதுக்கே
இப்போ டிகிரி முஷ்டோனா
ஆ நீ படிக்கறத பொறுத்து தா தல இருக்குது
ஆ
ம்
சேரி இப்போ அடுத்துனால்லா பண்ண போற டிகிரி ஒன்னு வாங்கிட்டு
ஆ நா வந்து அட்வகேட் போற மாரி பிளான்ல இருக்கற ஆ
எங்க இவே தேவா போறானே அங்கயா
தெர்ல டேய் உன்னு முடிக்கன்டா நா இன்னு லா வே இது கோர்ஸே போட்லல்ல
நா கூடோ பி ஏ போட்டுக்குற இப்ப வந்து எ எதோ ஒன்னு சொன்னாங்களே எல் எல் பி யோ
பி ஏ பி எல் போடுவ இல்லன்னா எல் எல் பி போடுவ அதான போட்னௌ இப்ப நானு
அது எங்க இங்க ஆந்திராலயா நம்ப ஏறியாலா ஏங்கனாவா
தெர்ல எங்க போறது இன்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த மூணு வர்ஷோ மூடிப்போ ஆ
இங்கதா வேலயே அவுன்
டேய் நம்பளுக்கு அது வேல்யூல்லா கெடையாது அட்வகேட் ஆயிட்டா மட்டு போது டா அப்றோ பாத்துக்லான்டா
சேரி இப்ப உங்க அண்ணே எங்க என்ன போட்டு உங்க அண்ணே படிக்கிறானா
இல்ல இல்ல அவ்ளதா முஷ்டா
எங்கியோ போயி வந்தானே ஆவடி சைடு
வேலைக்கி போயிட்டு வருவான்னு நெனைக்கிறே இல்னா காலேஜி எதோ போட்றானா என்னா தெர்ல
ஏயா எவ்ளோ தா தராங்க சேல்ரி
அ அது சொல்றது இல்லப்பா வீட்ல போறே எவ்ள எத்தாந்து குடுக்ற ஆ ரெண்டு நாள் நேத்து போல இன்னிக்கி போல போல
ஆ
வீட்டி தா இருக்கறா போவானா என்னனு தெர்ல இன்னிக்கி
ஆ
ம்
யார் அது கூப்புட்றது
பசங்கோ
ஆ கடை தொறந்து வெச்சுகுறாங்கு பேங்க் பேங்க் இருக்குதே
ஆ இது மெல்லி இன்னு தொறக்கலியே டைம்னா அவுது ஒன்போத்தா ஆவுது இதுக்குள்ள தொறக்க மாட்டாங்லே
டேய் அப்போ எத்தின் மணிக்கு தெறபாங்க பேங்க்க
நா ஒரு பத்தாயிடோ ஒன்பதர பத்தாவு
கேண்துக்கு நா போற்த
டேய் இந்த டைம்ல எப்புறா கேண்துக்கு போர்தே மழ வேற வர்து மழ வரற மாரி இருக்குத
பஷீரு பஷீர் பசங்க வந்ன்டாங்ளா
ஆ வந்ன்டாங்க வந்ன்டாங்கோ
நான்
ம்
டேய் உங்க காலேஜில கம்பல்லா போட்டுனு போனா அலோட
இல்ல இல்ல காலேஜ் உள்ள போட்னு போல ஆனா கிளாஸ் உள்ள போட்னுபோ முடியாது
புடிங்கி வெச்சுப்பாங்ளா
ஆமா அதே நீ எக்ஸாம் டைம்லா போட்னு போலா
ஆ ஆ
ம்
என்ன ட்ரஸு கிஸ்ஸு காசு வந்துதா இல்லியா ஆயர்ருபா
எதுக்கு
காலேஜ் இர்ந்து போடுவாங்ளே
போடுவாங்கந்தா நெனைக்கிறே நா செக் பண்ணலயே நானு
எப்பா உன் சைடு இதுல உழ்ந்திர்தா பேங்க்லா
அக் ஆமா பேங்க் அக்கௌண்ட்லே உழ்ந்துரு
இப்ப எடுக்க மாட்டியா நீ அப்டியே உட்ருவியா
இனி பேங்க்குக் போய் தா எத்துனு வர்ணு எத்துனு வந்தா
இப்போ போன வாட்டி போட்டாங்ளே எத்துனு வந்தியே அதா
ஆஹா அப்டியே இருகிதி
எவளோ இருகு
அ ரெண்டாய்ருபா இருகு
நாங்கூட பேங்க்குக் போன்டா இது எ நம்ப எப்டி சொல்றது மை னர் அக்கௌண்டு இந்த அக்கௌண்டு வேணுமா என்னமோ அது
அது நா மாத்தீட்ன்டா உன்னு ஏ டி எம் கார்டு அப்ளே பண்ணுடா அது கூட அப் அப்பிளே பண்ட்டு வரனுடா பாவி அதுக்கா எந்த பேங்க் உன்து
கனாரா பேங்கு தா
அப்போ உக்கு பெங்கல் தா போய் மாத்தணு
இங்கில்லா மாத் முடியாதா நம்ப ஏரியால்லா
ஆஹா
ஆ ஆ அதுதா மாத்தணு அதுக் எதோ ஓ டி பி சொல்ணுமா
ஆமா ஆமா ஓ டி பி தா சொல்ணு
அவரு பாத்துகறம்ப்பானாரு ஆள் அட்ரசே ஃபோன்லே சொல்ல இப்போ ஆள்யே கானோ எங்கே திருப்பதிக்கே எங்யோ போயிட்டுக்கறாரு அதுவே கானல்
நானு ஏ டி எம் காடு அப்ளே பண்ணு அது வேற போனு பேங்குகு வெட்லாண்டா பொறிமையா என்னடா அவசரமா இது காலேஜ்ல எதும்மே கேக்கல முடி வெட்ல அப்டின்ட்டு
முடில்லா வர வர கொட்டுது பாயி மொட்டதா அடிக்கினு
ஆண்டா வெருப்பாவ்துரா
அநியாய்மா கொட்டுது
செகண்ட் இயரு முடிட்டு அப்றோ மெட்ட அட்ச்சிகலா
இப்போ உன்னோரு எக்ஸாம் வருதுல்ல இப்போ சமஸ்டரு
புர்ல
சமஸ்ட்ரு இப்ப வராது இந்த வ இந்த ஒம்பதா மாசத்ல எப்போ வரு
தெர்ல அது எப்போ வருன்னு ஆனா வரு ரெண்டு செமஸ்டர் வரு ஆ
அப்ப ஏ பஸ்ட்டு செமஸ்டர்ல உல்லா
தெர்லியே
ஆனா இந்த வாட்டி உடுவாங்களா
உடுவாங் உடுவாங்ன் நெனைகிறே
ம் ம்
ம்
ஏ உட்டா எத்தின் நாள் உடுவாங்க ஒரு பத்து நாள் உடுவாங்கன் நெனைகிறே
அவ்ள்தா உடுவாங்கோ
ம்
அதுக் மேல உடுதுக் வாய்ப்பில்லயே
உட்றதே ரிஸ்க்குன் நெனைகிறே என்க் தெரிஞ்சி என்னா பண்ண போறாங்க தெரிமா வெள்ளி கெழம் முட்ஸ்ட்டு சனியு ஞாத்தி கெழம லீவ் உட்டா திங் கெழமலிந்து வாங்கடான்னு போறாங்க
அதா பண்ண போறாங்கோ
அதா பண்ணானோ போன வாட்டியு இதான எதுனா பண்டிகை வந்ததான டைட்டா அது அப்டே ஒரு நால் நாளு அப்டி அதா பண்றாங்க என்ன பண்றது
அப்டே கணக்கு வந்ததுல லீவு
அவ்ளதா இப்போ ஏ ஒரு நாள் எத்தினி பீடு போடுவ நீ
நா ஒரு நாளைக்கு ரெண்டு பிரீயட் அட்டென் பண்ணுவே
ஆ
அப்டி இல்னா மூணு பீரியட் அட்டன் பண்ணுவ
இப்போ கரட்ட எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துருமா உனக்கு
தெர்லியே நா போன்தே ஒன்னு ரெண்டு நாள் தடவ போயிருக்கிறே காலேஜிக்கு போன்து
அ மின்ன சமைச்ச
ஆ அது அவுள்தே எனக்கு பர்சன்டேஜே இல்லடா அவங்ளே போட்டு உட்டாங்கடா அட்டனன்ஸ் எங்ளுக்கு
எது காசு கட்ணுமா
அப்பில்லா இல்ல எங்ளுக்கு அவுங்ளே போட்டு உட்டாங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர்ல்ல செகண்ட் செமஸ்டர்லியு
கட்னாங்கல எப்பியாச்சு ஒருநா ஐநூறுவா ஐநூறுவா கட்னாங்டா
அவுனுங்க பர்சன்டேஜ்ல எங்க காலேஜ்ல எங்ளுக்கு போட்டு உட்டாங்கடா போன வாட்டியே
அம்பது பர்சன்டேஜ் வந்துது இரு த்திக்கு அஞ்சுக்கு வந்து நீ ஐநூற்வா கட்னாதா போடுவன்ட்டு அப்றமா ஐநூற்வா கட்னானுவோ அப்றமா தா போட்டே போனானுங்க அத
ஆ ஆ
அ உங்குக்கு காசுலா கேக்லியா
எங்ளுக்கு போனா வாட்டி எதுமே கேக்ல இந்த வாட்டி கேப்பாங்கோ இந்தாட்டி ஒழுங்கா போயின்னுடா பாய் எழுவது அஞ்சு பர்சன்டேஜ் வந்தா கூட
இவே ஒங்க அண்ண வாங்கிட்டானா சட்டிகேட்ட
ஒன்னு எழுதுறோ பொறுமையா
ஆ அ இவே எங்க போனா இவே
யாரு விஷ்ணுவே வீட்டுல தா இருக்குறா போல
எங்க போலியா நீ எத்தினி அரியரு எது எதுல
தமிழ் ஒன்னு
ம்
அப்றோ அக்கோன்ஸ்ல ஒன்னு போல
இந்தாட்டியா இல்லா மேலேவா
இந்த வாட்டி தா இப்ப எழுதுனனே அதுல போன வாட்டி எழுதுனது கிளியர் பண்ட்டே ம்
அவ்ளோ கஷ்டமா பேப்பரு உள்ள திர்த்துறா வெளில போமா
உள்ள தா
உள்ளே திர்த்துறாங்ளா
ம் பேப்பர் எடுக்கறது மட்டு வெளிய எடுப்பாங்க
ஆ
இது எழுதுறது நம்ம உள்ள இதால அசைன் பண்ணுவாங்
அ ஹ
ம்
அப்ப வந்து நீங்களே எழுதலாமடா எதா நென்ச்சு எதுனா ஒண்ணு கதியா
கதையா எழுதுனாலு எங்கடா பாவி ஒரு ஒருத்தரு ஸ்டிட்டாகிறாங்க நம்ம பேரு வந்தாவே போது நம்ப ரோல் நம்பரு
யா
இவன் இவனா இப்டி பண்றா இவ இப்டி இருப்பா அப்டி சொல்ட்டு மார்க்கு கம்மி பண்ணிறாங்கடா பாவி
எப்பா இப்ப திர்துத்தெல்லா நம்ம மிஸ்ஸுங்தா திர்த்துவாங்களா
அ அப்டி திர்த்துவாங்கோ அப்டி இல்லனா சொல்ருவாங்கோ முன்னாடியே
ஆ
இந்த மாரி இந்த ந ஒரு ரோல் நம்பர அப்டின் சொல்ட்டு சொல்லிருவாங்கோ
ஆ ஹா
ம்
இருக்குற வர இருக்குத்த இந்த அசைன்மென்ட் கிசைன்மென்ட்லா குடுக் சொன்னா எத்துனுப்போய் குத்துற்றதுடா அப்பா எழுதி
நா அதெல்லா கூட ஒரு வாட்டி கூடோ பண்ணது கெடியாது ம் ம்
அதுதா மார்க்கே வர்ரத்து
அ அ இன்டர்னல் மார்க்கெலா போட்டுறாங்கடா
அ இன்டனல் மார்க்கு கதையில்ல இப்போ அந்த இதுவு பண்றால இப்பா
இன்னாது
இந்த ஒன் எழுதி வந்து தர் சொல்லுவாங்க பாரு அசின்மெண்ட்டு மாரி தனியா போடுவாங் பரு அதுக்கு இதுனா சொல்ற
அ அ
அதா அது பாத்துனுக் கொஞ்சோ பண்ணனு
ம்
பண்ட்டோம்னா அதுக்கு கொஞ்சோ மார்க் போடுவாங்கோ இல்லன்னா சுத்தமா ஜீரோ பேசன்டேஜ் தா போடுறாங்கோ
அ‌அ
இப்ப வேற வார வார இதுல வேற ஆப்பு தா போடுறங்க இதுல்லா வேஸ்ட்டா இத் இது மாரி வெச்சுங்கிறதுல்லா
ஆ ஆ
அக்ஆ
ஆப்பில போட்டா கூட பரவாயில்லியே நம்ப எதோ ஒண்ணு போம் பண்ணிலாமே
இதுல போட்டங்கன்னா நோட்டுல நம்ம அழிச்சிட்டு கோடு மாரி போட் குத்தாக்கூடோ ஒன்னி தெரியாது இதுல ஒன்னி பண்முல்ல அந்த ஆப்புல
ஆ ஆ
நோண்டவு முல்ல எதுமே பண்ண முட்ல பாட்னரா இருக்கனுமா இருக்கு இதுல
எங்களுக்கு ஆப்பலா இல்றா அவுங்ளே நேட்ல எழுதிக்கிற சொல்றங்கடா பாவி
ஆ
ம்க்ம்
இப்ப வேற நோட்டு வேற வாங் சொன்னங்கனா தெர்ல வாங்கினு போனா வாய்ன் போவ இல்ல வாய்ன் போமட்ட பேனா கூட ஏத்துக்கிறாங்கடா பாவி
ஜாமண்டரிப்போயி க்ராஃப் நோட் வேற வாய்ன்வர சொல்றாங்க எங்கள
ம்க்ம் இப்போ உந்து இன்ன வேல்யூவு இது பேங்க்ல வேல செய்யது போவியா
ஆமா ஆமா
ஆ
பேங்க் மேனேஜர் ஆவுலா பிசினஸ் மேன் ஆவுலா இப்பலா
எதுனா ஒன்னு ஆக இப்போ பதினெட்டு வயசு ஆய்ச்சா உனக்கு
ஆ ஆயச்சி ஆயிச்சி
இப்ப இந்த எக்ஸாம் எழுதுனால்ல இப்ப
எது எம் எம் எஸ் ஆ எழுதலா எல்லா எழுதலா
எப்போ வரு அதெல்லா
தெரிலையே தெரியு தெரியு அவுங்க அவங்க கேட்டா சொல்லுவாங்க
அந்த அக்காகிட்ட பேசுவியா
எந்த அக்காகிட்ட
இப்ப போலீஸ் வர்றாங்களே ஏ
நா பேச மாட்டேனே சத்தியாகிட்ட சத்யா கேட்டா தெரியு சத்தியாவதா கேக்கணு
சத்யா வேஸ்ட் ரா அந்த அக்கா இருந்தா தான அந்த அக்காவ தாண்டா புடிக்கு அந்த அக்கா பிடிச்ச போனா அந்த அக்காவ புடிச்சின்னு போனா அந்த அக்காண்ட எப்டியாது கே அப்டி இப்டி கேட்டு எதுனா ஒன்னு எழுதிட்டு என்னா
ஆ டைம் பத்து நிமிஷோ ஆயிடுச்சா
அருண் அவங்க அக்காவா
யாது
அவுங்க
மணி நம்பர் எங்கிட்ட இல்லியே அது அடி வாங்குவ ஆ வர்றே வர்றே
அருண் அவங்க அக்கா வாட அது
இல்ல இல்லறா
ஆ
பக்கத்து வீடு அவளதாண்டா
அப்ப அந்த ஏ ஏமாந்டோ
ஆ அவுங்க அக்காதா
அவுங்க பெரிம்மா பொண்ணா
ம்
இப்ப எங்க இருக்கறாங்க போஸ்ட்டிங்க
தெரில ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாங்க
அப்டியேமு அவுங்க வீட்ல ஓரே பொண்ணாடா ஆ ஹ எப்டியோ ஒரு வழியா எழுதி பாஸ் ஆய்ச்சி அப்புடு நம்ம லோக்கல் தான சுத்துறாங்க அதிகம் இங்க எங்கன்னா திருவள்ளுர்ல இருக்கிறாங்களா இல்ல ஆவடில எங்கதான்னு தெர்ல
ஆ ஆ தெர்ல இது
தேவ படுதா என்னென்னுதா தெர்ல ஆந்ரா வர
ம் தெர்லயே
அதா அது செரி வந்தியே ஆளையே காணுமே இப்டி போனயே ஆள் அட்ரஸ்சே காணுமே அதா வித்தி கிரி அம்ச்சுட்டு போய் எங்கன்னு பார்றான்னு பாத்தா வீட்டுக்கு போயிருக்கிறானாங்க அதனால சேரிறான்னு நானு நா பாத்தே சேரி எடுத் எத்தன மணிக்கு வருவீங்க பிளாச்சிப் விளாடா
எத்தன மணிக்கு விளார்ரீங்க நீங்க
நா வீட்டான்ட போய் நா இக்காதான்னு பாத்துட்டு ஒனக்கு ஃபோன் பண்றே கட்டீறா மொத்தைக் டீம் வன்டிகிறா மொத்தமே வ லலித் ஏய் இவன்தா வந்துருப்பா பாத்துட்டு ஒங்களுக்கு ஃபோன் பண்றே இவெ விக்கி அவனோட இத்துனுவா
ஆ ஆ
ம் ம் நான் செரி அவெ வர்னு இந்தா வருவானு பாத்தே வால அட்ரஸே காணோ
ஆ ஆ
வாங்கனு அது போய் பாத்துனு என்னா கதேனு பாக்கறதுக்கு தா வந்தோ
சேர் சர்ரா
சேரி முடி நா வெட்டுவே பாத்துர்லா நா வந்தே சைட் நேத்துக்கு கொண்டு வந்தே நீ ஏதுக்கு